ஆ கேக்குதுப்பா வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கம்பா என்ன பண்ணிட்டுருக் ருக்கீங்க
நானப்பா இங்க கொஞ்சோ துணி தோக்கிற வேல இருந்தது ப்ச்
ஆ
அதுதான் பண்ணிட்ருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க.
கேஸ் காலி ஆயிடுச்சு
ஓ
என்ன பண்றதுன்னு யோசனையா இருக்கு காலிலயெலாம் டிஃபன் இட்லி வாங்கி சாப்ட்டுட்டோம்
ஆஹ் ஆஹ் ஆஹ்
இந்த கேஸ்கார் வராறா என்னன்னு தெரியல எந்த போனும் இல்ல, அடுப்ல செய்யல ன்னா வெறவும் இல்ல என்ன பண்றது தெரியாத முழிச்சி
என்ன எதுக்கு எந்த எல்லா பக்கமும் உங்கள சுத்தி சுத்தி அடிக்கிது போல இன்னக்கி
ஆ வெறகு வெளிய இருக்குள்ளிங்ளா மழைல்ல நனைஞ்சிட் ஊறிட்டு இருக்கு அது சரியா பத்தவும் இல்ல பத்த வச்சே காலையில பத்தலான்ட்டு பாத்தா அது சரியா அஇ எரியில. சரி அது ரொம்ப நே அ எப்டி இது பண்றதுக்காக நானு சைலண்ட் ஆயிட்ட இவரு ஹஸ்பெண்டு நின்னுட் போய்ட்டாரு. போயிட்டுட்டு வந்த மத் மத்தியானத்துக்கு எதனா நா வாங்கியெத்துன் வர அப்டின்ட்டு போயிட்டாரு.
ஓ மத்தியானொ அப்ப நீங்க வெளிலதா சாப்புட்றீங்க.
ஆமா, இன்னிக்கு ஒரு நாள் தா. இன்னக்கி நைட்டுக்குள்ள எதுனா செஞ்சிருவ. ஏன்னா இந்த ஒரு வேள வெளில சாப் வரப்பு புடிக்காதுப்பா எனக்கு வெளிய சாப்பாடே புடிக்காது. வீட்டுக்குள்ள செஞ்சி சூடா அப்பயே செஞ்சி சாப்ட்றதா எனக்கு புடிக்கு. இந்த ஐதராபாத் பிரியாணி நேத்து வாய்ண் டு வந்தாங்க ஏ பசங்க என்னவோ அந்த ஸ்மெல்லு வந் ந்தாலே அப்டியே ஒரு வாம் வாந்தி வருதுப்பா எனக்கு.
ம் ஹும் ஹும் ஒரு சிலருக்கு வந்து அந்த நான்வெஜ் சாப்ட்டாக்கா அது செட் ஆகாதுங்ப இன்னொன்னு ஒண்ணு அந்த எண்ணெ ஸ் மெல்லு வந்து சில பேருக்கு புடிக் க்காது மசாலா கொஞ்சொ ஹெவியா இருக்கும்போல இருக்கு அப்டி ஹெவியா இருந்தா அந்த வாமிட் சென் சேஷனு அந்த இது எல்லாமே இருக்குங்க. சில பேக்கு மைல்டாதா சாப் டுவாங்க காரொ இல்லாம அப்டியே கொஞ்சொ மைல்டா சாப் அதனால பிரியாணி பொறுத்த வரைக்கு, நல்லா காரஞ்சாரமா சாப்ட்டாதா அது ஈஸியா டைஜெஸ்ட் ஆவு ஆ வாமிட் சென்சேஷ் னு வராதுங்க சப்புன்னு சாப்ட்டா நல்லா இருக்காது உம்
அ ஏ எனக்கு அந்த மாரி ஃபீல் ஆச்சினா அ ரொம்போ கோள்ன்னு ஒரு நாள் டாரு அப்டி செட் ஆயிடு நல்ல மச மசாலா இருக்கு இதுல சாப்டு செரியா போயிடுன்னா அந்த கோல்டு டைம்ல ஸ்மெல் பண்ணும் போது ஏற்கனவே அந்த வாமிட்டிங் ஆ அந்த வ அந்த நெலமைல இருந்த நானு ஏனோவ் அந்த செல்லு இப்போம் இப்ப இப்ப அந்த ஸ்மெல்லு வந்தாலே மறுபடியும் எனக்கு அது வந்துருது வாந்தி வந்துருது நல்லா இப்ப நல்லாவே இல்லே குடு கோல்டே இல்லே நல்லா சாப்புடணும் நெனச்சா கூட சாப்ட முடில என்னால அது ஏன்னே தெரியல நார்மலா அந்த சம்பா அரிசில செய்ற பிரியாணிகள் சாப்புர்றேன் அது புடிச்சிருக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்குது அந்த வாசனையா இருக்கும்போது எனக்கு அது சாப்புடன்ணும் தோண்டுது தூண்டுது ஆனா இதுல வந்து எனக்கு இந்த இந்த ரைஸ்ல வந்து அந்த என்னது நீலம் எப்போ வருது ஆ பாஸ்மதி ரைஸ்ஸு அ ஏனக்கு அது புடிக்கி வே மாட்டுது பாதி நெனச்சி
அதுல மோஸ்டா இல்லப்பா எல்லாருக்குமே எனக்குமே புடிக்காது அது ஒரு சிலர் கடைல தான் அது தம் பிரியாணினா பாஸ்மதி ரைஸ் ஒரு சிலது வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் வெந்த மாதிரி நல்லா இருக்கும் சிலது வந்து நெட்டாவே இருக்கும் அப்டியே ஆஃப்பாய்லாவே இருக்கும் குக் பாருங்க சாப்டம் போதுதான் நமக்கு அந்த வய்த்தால போற பிரச்சன அதெல்லாமே வருது கொஞ்சம் நல்லா குக்காயி இருக்குறது வந்துட்டு நல்லா சாப்ட்டுறதுக்கு நம்மதா இருக்கும் அது மேபி உங்களுக்கு வெளில இங்க வந்து சாப்ட செட்டாவல போலருக்கு உங்க ஒடம்ப் நீங்க தா சொல்றீங்ளே நான் வெளியில செய் வாங்கி சாப்புறதே இல்லேன்
ஆ உம் கண்டிப்பா கண்டிப்பா அந்த பிரச்சனை இருக்குது எனக்கூ ஆ இன்னுமும் சொல்லலாம் ஆம ஆமா இப் க சில இந்த ஒரு மின்னால பிரியாணி பைத்தியம்பா நானு செமையா சாப்டுவே எப்டி செஞ்சு குடுத்தாலூம் அ அங்க ரைஸெல்லா கெடையாது எல்லாமே சாப் வ எந்த பிரியாணி இப்போ வ வயசு ஆவ ஆவ ஆவ அந்த ஸ்மெல்லிங் பவரா இல்ல அது என்னன்னுத் தெரில எனக்கு இது வந்தா எனக்கிது வேண்டா இது வ கொழந்தைங்கலா இந்த அய்யயோ எனக்கிது வேண்டான் இதுங் அந்த மாரி அடிச்சிக்கோ பாவக்கா குடுத்தா கூட சாப்டுருவன் நானு பாவக்கா வந்து கசப்பா செஞ்சு குடுத்தா கூடோ நா அததா சாப்டுவே எனக்கு அத் அது அதுலெனக் ப ப்ரச்னையே கெடையாது இப்பதா இந்த சாப்பாடு ப்ரச் ச்னையாவே இருக்குது எதுனா ஒன்னுன்னா எதுனா ஒவ்வாமை கண்டிப்பா ஒரு ஒவ்வாமை வந்துருது ஒடம்புல ம் உங்களுக்கெதுனா சாப்பாடு அந்த மாரி இல்ல இருக்குதுங்ளா இதுலா சாப்டாத ஹலோ
நீங்க ஒரு டாக் டர் கன்சல்ட் பண்ணி பாருங்க ஏ அப்டின்ட்டு
என்னபா
ஆ ஹலோ கேக்குதாப்பா எனக் கேக்குதுப் பா ஒ நீங்க டாக் டாக்டர ஒரு கன்சல்ட் பண்ணுங்க
அப்டின்றிங் லா ஏன்னா எனக்கிது நா ப்ரக் னன்ட் டைம்ல வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷன் ஒடம்புல இருதுடே இருந்துச்சு எனி டைம் நைன் மந்த்துன்னா நைன் மந்த் வந்துட்டு எனக்கு வாமிட்டிங் இருக்கூ ஏ எந்த ஃபுட் எடுத்தா எந் த சாப் பாடு எடுத்தாலூ எனக்கு அஹ் அது எ ஏத்துக்காது உன்னோட உடம்பு வந்து அது ஏத்துக்கவே ஏத்துக்காது உடனே வோமிட் வரு இப்ப அது என்னது வந்து அது அப்படியே என் அப் இப்ப குழந்த பிறந்து நாலு வருஷம் ஆயும் அதே ஸ்மெல் எல்லா எப் அப்பனா நா டக்குனு ஸ்மெல் பண்ணிட்டனா டக்குனு எனக்கு அதே மாதிரி வருது அந்த வாந்தி நிலைமயே வருது உடனே அந்த வாந்தி எடுத் ன்ணுறுற மாதிரி ஒரு நிலைமயல இருக்குது அதனால என்னவோ அந்த டைம்லதா எனக்கு சாப்பாடுங்ள நெறைய வெறுக்க ஆரம்ச்சிட்டே
கரெக்ட்டுதா எனக்கு என்னோட ப்ரெக்னன்சி டைம் பாத்தே ங்கனா எனக்கு வ ஆப்பிள் பழோனா அவ்ளோ புடிக்கு ல்லாவே சாப்டுவே நா நார்மல் டைம்ல வன்ட்டு ஆப்பிள் பழோ பாத்தீங்னா ஆ இருந்துச்சு நல்லா பெரிய ஏப்பிள்னாலு சரி ஷேரீங்ற பேரே கெடையாது என்க்கு ஆனா அந்த ப்ரெக்னன்சி டைம்ல அந்த ஏப்பிள்ன்றது அதுக்கப் ப்றமே எனக்கு அது புடிக்காமயே போய்டு ச்சு ரொம்ப வருஷத்துக்கு ஆரஞ்ச் புடிக்காது ஆனா அந்த டைம்ல எனக்கு ஆரஞ்ச் தா புடிக்காரம் ஒரு செ ஒரு சிலர் டைம் வரி
ஆஹ் இப்ப நான்னு நீங்க சொல்றபிறகு என் ஞாபக வந்தது எனக்கு அந்த ஆரஞ்சு பழோ மட் ட்டுந்தான்ப்பா அந்த வாந்திய வந்து கன்ட்ரோல் பண்ணுமே அது
ஆம்மா ஆம்மா
வந்து மெளகு
ம் ஆம்மா ஆம்மா ம் ஆம்மா ஆம்மா எனக்குமே எனக்குமே அப்டிதா இருந்தது வேற எதுமே எனக்கூட செட் ஆகாது இது இந்த ஆரஞ்ச் பழமு அப்றோ வேற என்னது இந்த லெமன் ரைஸு அந்த மாரி இதுலதா எனக்குமே புடிக்கு மோஸ்ட் நான் வெஜ் தா எனக் அங்க டைம்லலா சாப்ட தோணு வேற எதுமே பிடிக்காது அ இந்த தாலிக்கிற ஸ்மெல்லு அதெல்லா மே ரிப்பா கொஞ்சோ ஸ்மெல் பண்ணாலு ஒடன்னே கொமட்டி எடுத் த்திரு திராவலிங் பண்ண போது கண்டிப்பா இந்த திராவலிங் பண்ணும் போது எனக்கு நார்மலாவே வாமிட் சென்ஸ்
அப்போ நீங்க கார்ல ல்லா போனா கொஞ்சோ கஷ்டதா உங்களுக்கு ஆ ரொம்ப லாங்கா போட முடியாது ஆ ஆ ஆ
கோசு கொஞ்ச நேரோ ஜன்னல் தறந்து இப்டி பண்ணா கூட கொஞ்ச நேரோ நல்லாருக்குமே தவர கொஞ்ச நேரோ மறுபடியு எனக்கு அந்த வாமிட் சென்சேஷன் ஃபீல் வந்துட்டேருக்கு அதுக்கே எப்புமே நா ஒரு இந்த ச்சப்பர மிட்டாய் மாரிருக்கும்ல அந்த மிட்டாய் மிட் மிட்டாய் வந்து எப்பமே கைல வச் ச்சுட்டேருப்பே சாக்லேட் இல்லே மிட்
ம் ஆ மிட்டாய் மிட்டாய் ஆமாங்க பாக்கு மிட்டாய் நம்ம க நையன்டீஸ்ல எல்லா இந்த பாக்கு மிட்டாய ஆரஞ்சு மிட்டாயுனு வரும் அது வாயில போட்டாதா ஆ அத் அது வாயில போட்ட தா வந்து ஓரளவு ந நல்லாவே இருக்கு
அதேதா அதேதா அது எப்பமே என் கைல இருக்கு க்கும் எப்பமே நா அது வச்சுட்டே இருப்பே டிராவிலிங் டைம்ல மோஸ்ட் கைல இருந்துட்டே இருக்கும் க இல்லனா அமைதியா நா அப்டி கண்ண மூடிடுவே இந்த ஃபோன் பாக்குறது அதெல்லா எனக்கு க அ புடிக்கவே புடிக்காது ப ஒண்ணு இப்ப நா இது பண்ணி ஹெட்செட்டா மாட்டிட்டு பாட்டு இல்ல எதுனா ஒண்ணு கேட்டுட்டு இருப்ப கண்ண மூடி
எனக்கூட அந்த பஸ்ல போகும் போது இப்டி நீங்க சொல்ட பிறகு இந்த பஸ்ல படு அப்புறம் நல்லா இந்த இலை சமைச்சுக்கிட்டே கிட்ஸ் ச செல்போன் தோணே தோது ஒரு பாட்டு நின்னா கூட ந்த பயணத்து ல அந்த பாட்டு கேட்டது நஜாமாலு ஒர் சந்தோஷாபா பயங்கர சந்தோஷ நஸ்கு போ ல போரா செரி பஸ்ல போனாலு செரி அந்த பாட்டு கேட்டுடே மோ ற அ வந்து சேர இடங்களு சேத்துறது
ஆமா ஆமா ஆ
ம்
நல்ல இருக்கு நான பா இன்னைக்கு வந்துட்டு சிம்பளாதா செஞ்ச ஹஸ்பண்டுக்கொ கொழந்தைக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் மாரி கூடுதுட்டு கோஸ்ட் ல கொஞ்சோ கூட்டு மாரி பண்ண அது கொஞ்சோ காரமா இரு டோ ஒரு இதுவா இருந்தா இது கொஞ்சோ இது இப்ப வெயில்க் கொஞ்சோ இதுவா இருக்கொல்ல வயித்துக்கு
ஆஹ் ஆஹ் ஆஹ
கொஞ்சோ குளிர்ச்சு மாரி இருக்கொல சிறுபருப்பு போட்டு கூட்டு மாரி பண்ணி கூடுத்த அப்றோ கருப்பு கொண்டை கடலை வை க வச்ச அது கொஞ்சோ கொடுத் தொட்ருக்க
சூப்பர் சூப்பர் எப்பவுமே கம்பல்சரி நீங்க அ அந்த கொண்ட கடல சேர்க்கறீங்களா டெய்லியுமே
நாளாவது வாரத்தல நாலு நாள் நம்மோ நாளாவது நாள் செய்வ
உம் நல்ல ஹெல்த்தியான உணவு தா குடுக்குறீங்கோ
ஆமா என்னோட பைய அததா சாப்டுவா வேற எத சாப்ட மாட்டாபா இன்னைக்கு காலில அவர் என்னனே தெரியல நேக நல்லாதா சாப்டு இருந்தாரு பாத்ரூம் போனீங்ளா ஒரு ஒம் மாறி அ வைஜுக்கு மாறி சு சொல்லுவாங்க நனேக் க அந்த மாறி கொஞ்சோ போயிட்டாரு அ ஹீட்டா என்னன்னு தெரியல அது என்னன்னு தெரியல
ஆஹா அப்ப தண்ணி நெறைய எடுக் சொல்லுங்க
தண்ணி புரிலே ஹீட் ஆயிடு
ஆமா ஹீட் ஆச்சின்னா அந்த ப்ராப்ளம் சூடு ஆட்டோமேட்டிக்கா ஒடம்பு சூடு எடுத்துக்கு ஒடம்பு சூடு எடுக்கு போது அடுத் த்து நாள் நம்மோ நம்ம கழி கழிக்கும் போது இந்த மாறி கஷ்டங்கள் கண்டிப்பா வரு நீங்க எவ்ளோவுக்கு எவ்ளோ நம் வ எலகுவாச் க்கிறோ நம்ம ஒடம்புல ஒரு நீர் சத்து கொறஞ்சு சலவாட் டம்புல யூரின் வரு பத்து முற பசங் போயிட்டாவே ஒன் ஒடம்ல இருக்ற நீரெல்லா எறங்கிடு டா அப்ப என்ன இந்த ஒடம்பு வந்து ரொம்போ ட்ரையா ஆயிடுது அப்பதா அந்த கஷ்டோ வந் து அவங்களுக்கு வரவு அது அது மா மறுபடியு வர வர வர அ நாள் அடைவில அவங்கள அது சூடா மாறி இந்த ஒடம்புல ஒரு நாலு நாள் வந்து கண் தெளிவாவும்போது கண்டிப்பா வந்து அந்த கொழந்தைங்களுக்கு வந்து சூடுவ குடுத்துருது நல்லது நல்லது
ம் ம்
த ரொம்ப நன்றித் தோழி இத பத்தி நீங்க கண்டிப்பா எனக் கொடுத்ததுக்கு
ம் நல்ல இன்ஃபர்மேஷன் பேஸ்னீங்க தேங்க்யூப்பா தேங்க்யூ சோ மச் அடுத்த இணைப்பு நா உங்களுக்கு நா உங்க அழைக்கிறேன்பா தேங்க்யூ பாய்